இன் ஆ இப்ப எப்பின்னா தங்க தங்க நகைகள் வந்துருச்சு அதுல கவரிங் கவரிங்ல பல வகையான நகைகள் வந்துருச்சி தங்கம் போலவே எல்லா அப்டியே பாக்க அப்டியே ஒரே மாதிரியேருக்கு ஆனா அது கவரிங் இப்ப எல்லா இல் இருக்றவங்க இல்லாதவங்க எல்லாமே இப்ப இத போட்ட மதிப்பு இத போட்ட அ மதிப்பு இல்லன்ற மாரி இப்ப எதுமே இல்ல எல்லாமே ஒரே மாரியே வந்துருச்சு பல மாடல்கள் எப்டினா இப்ப வந்து ஒரு கல்யாணத்துக்குன்னா இந்த மாரி ல ஃபர்ஸ்ட்லா வந்து சாதாரணமா சும்மா மணியால் ஆனதுதா இந்த முகூர்த்த இதுன்னு இருக்கு அதா சாதாரணமாருக்கு ஆனா இப்ப வந்து ப அந்த ஆன்டிக் சொல்ற சொல்லக்கூடிய அந்த நகைகள் அந்த மாரி பல வகையான நகைகள் வந்து இப்ப அணி அணியிறாங்க பெண்கள் மோதிரம் ஆகட்டு ம் இந்த மாதிரி பல பல வகைகள் இரு வந்துடுச்சு
ஆமா நீங்க சொன்ன மாதிரி நெறைய விதமான நகைகள் வந்திருக்கு அதாவது தங்கத்துல அந்த மாதிரி இது அந்த வைரம் அது இதுன்னு இருக்கிற இதுல இப்ப நெறைய பேர் என்னன்னா தங்கம் வாங்கறதுக்கு ஒரு பக்கோ வந்து பயப்பட்றாங்க ஏனா விலைவாசினால அ ஒரு பக்கம் வந்து அத கவரிங் அப்படின்னு போடுறதுனால அ அதெல்லாம் இப்ப வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்பயோ அது அதுல இல்லாத அந்த இதே தங்கமே வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல அது தோத்துரு அதுக்கு இந்த கவரிங் கிட்ட அப்டின்னு சொல்றாங்க ஏனா பாக்றதுக்கு அப்டிதா இருக்கு ஏனா பாக்க அந்த பள பளன்னு இருக்கிறது டிசைன் வந்து தங்கத்த விட இதுல நிறைய அந்த விதமான டிசைன் இருக் என்ன கொஞ்சோ வெல அதிகமா இப்ப கவரிங்ல கூட கொண்டு வந்துட்டாங்க கருக் கவரிங் ஏ போடுறதுக்கு நம்ம இந்த தங்கத்த வந்து வாங்க முடியாத காரணத்தினால தா கவரிங் போடுவோ கவரிங்லே வந்து பாத்தீங்கன்னா மட்டமான அதாவது வந்து சீக்கிரோ கருத்துரு ஒரு கிட்டத ஒரு ஒரு தடவ போட்ல ரெண்டு தடவ போட்டா நம்ம குளிக்கிறோனா அந்த கழுத்துல போட்ருக்கோ இத உதாரணத்துக்கு ஏதாவது செயின் போட்டிருக்கோன்னா அது சீக்கிரத்துல கருத்துரு அந்த மாதிரி இருக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா அதாவது கவரிங்லயே வந்து ரொம்ப உயர்ந்த ரகம் அப்டிலா இருக்கு வந்திருக்கு அ அதெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஆயிர ரூபா அப்படின்னா நெக் அந்த நெக்லஸ் மாரி ஒரு செட்டுருக்கு அது ஆயிர ரூபா அப்டின்னா வாங்கிக்கிறாங்க இப்ப திருமணத்துக்கு கூட அததா வந்து பயன்படுத்துறாங்க இப்ப யாருமே வந்து ஆ தங்கம்ன்னு வந்து இல்ல தங்க அப் அப்பல்லா வந்து இல்லன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கியாது போட்டுட்டு போவாங்க ஆ கவரிங்னா அது தெரிஞ்சுரு ஆனா இப்ப கவரிங்லா வந்து அது தங்கத்தோ விட மேல மிஞ்சின ஒண்ணு மாதிரி இருக்கு
அது இப்ப இப்போ அது போல இப்போ த தங்கம் வந்து இப்ப தங்கன்னா ஒரு ஜொலி ஜொலிக் ஜொலிக்கு வந்து கவரிங்ன்னா அதோடய வித்தியாசம் தெரியுன்னு சொல்லுவாங்க இப்ப அந்த மாதிரில்லா இல்ல ஒரே மாரி அப்டியேருக்கு இதால பல இதில் எப்ட்னா எப் அ இப்ப ரோட்ல போட்டு போவ தங்க வெல ஒயர உயர்வா இருக்கிறதுதால போட்டு போ பயந்துட்டே நெறைய பேர் இந்த கவரிங்குல்ல போய்றாங்க கவரிங்க போட்டு போனாலும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு ஒருக்கா இப்ப எனக்கு நடந்த ஒரு விஷயம் இப்போ எப்டினா நா பா பாத்ருக்கே எப்டின்னா எ கவரிங் தா போட்ன்னு இந்துருக்காங்க போல போட்டுட்டு வே வாசல்ல வந்து கோலம் போ ட்ரு இருந்துருக்காங்க போல கோலம் போட்டுட்டு இருக்கும் போது அந்த அதய அத வந்து பறிச்சி எடுத்துட்டு போயிட்டு மறு மறுந் மறுநாள் வந்து நீ வந்து கவரிங் தான போட்டுட்டு இருந்தன் சொல் ட்டு அவுங்க வந்து சண்ட போட்ருக் பாங்க அந்த மாரிலா நடக்குது இந்த நகைகள்ளாள நம்ளுக்கு நெறைய விஷ்யங்கள் தவறாவும் நடந்துட்ருக்கு இந்த கவரிங்கு தங்கம் ரெண்டுத்துக்கு இந்த வித்தியாசோ தெரியாததால இவ்ளோ இவ்ளோ பிரச்சனைகளு நடக்குது
ஆமா நீங்க சொல்ற மாதிரி இது புதுசா இருக்கு ஒரு புதுவிதமான வந்து சண்ட போட்றாங்க அப்டின்லா ஏன்னா இப்ப நா தங்க வெல உயர்ந்ததுனால கல்யாணத்துக்கு கூட இது எங்க இதுல கூட நடந்த ஒரு விஷ்யோ எங்க வீடு அந்த திருமணத்துல நா ஒரு திருமண த்துக்கு போயிருந்தப்போ எல்லாரு என்ன பேசுனாங்கன்னா ஆ சொந்தத்துல திருமணம்னா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா தங்க ஆ தங்கங்குறது பெண்களுக்கு வந்து ஒரு கௌரவத்த தா குடுக்கு ஏனா ஒன்னுமே இல்லாத போனா நம்ளுக்கு அந்த கௌரவ கொறைச்சல் ஒ இப்ப ஒன்னுமே இல்லன்ற மாதிரி பேசிருவாங்க இன்னொன்னு பெண்களுக்கு அழகு எடுத்து காட்றது வந்து தங்கந்தா இப்ப அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தங்கன்றது அந்த விசேஷ நாட்களுக்கு வந்து போட்டுட்டு போவாங்க இப்ப திருமணமோ இல்ல மத்த ஏதோ ஒரு விசேஷோ வீட்ல நடக்குதுன்னா போட்டுட்டு போவாங்க அப்டி கொழம்பிட்டு இருக்கும் போது எங்க வீட்லல்லா பேசிட் இருந்தப்போ நா தா சொன்னே அதாவது தங்கமா ஏதோ ஒன்னு நம்மக்கு இருக்கணு அப்ப இருந்தாதா வந்து அது பாக்கறதுக்கு நல்லா இருக் இப்போ அது எல்லாரு போட்டுட்டு வரும்போது நம்ம போட்டுட்டு போகலன்னா அது வித் வித்தியாசமா இருக்கு அப்ப எல்லாரு ஒன்னா இருப்பாங்க நம்ம தனியா தெரிவோ அப்டின்னு சொல்லி பேசிட்ருக்கும் போது அ திடீர்னு வந்து அந்த ம் சொந்தம்லா இருப்பாங்கள்யா சொந்தோ ஒரு திருமணம்னா என்ன நீ என்ன போட்டுட்டு வர அப்டின்ற ஒரு அக்கா தங்கச்சிக்குள்ள பேசிக்கும் போது கேக்குறாங்க இப்ப தங்கம்லா யாரு போட்ல ஏனா அ நம்ம மண்டபத்துக்கு போறோ நெறைய திருடுகள் வந்து ஏற்படுது அதனால இப்ப தங்க விட இப்ப கவரிங்லே நா வாங்கி இருக்கே தங்கோ நா போட போறதில்ல நா கவரிங் தா போட போறேனு இப்போ சொல்றாங்க பெண்கள் நெறைய பேரு வந்து தங்கம் ஒரு பெருமையாவு இல்ல கௌரவமாவு நெனைச்சிட்டு இருந்தவங்க இப்ப அதுல இருந்து வெளில வந்திருக்காங்க ஏனா அப்போ பேசிக்கிறாங்க ம் இல்ல நம்ம தங்கம் போட வேண்டா வந்து அத பத்தரப்படுத்தி வைக்கணு அத எங்கயோ ரூம்ல நம்ம வி திருடு போயிருவான் நம்ம கல்யாண வேலையில இருப்போ அந்த நேரத் தில யாரா நம்ம இதுல பூந்து அத எடுத்துட்டு போனா கூட நமக்கு தெரியாது ஏனா வி விக்கிற விலைவாசி அப்படி அதனால நாங்க யாரும் போடலன்ற முடிவுக்கு இப்ப வந்துட்டாங்க இப்ப வெளியில போட்டுட்டு வர முடியாத திருமண முடிஞ்சு அந்த அந்த பேருந்துல ஏறி வர்றதல்லா இப்ப விக்கிற வெலைக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த கொ அந்த கொள்ளையல்லா நடக்குது இந்த நகை பறிப்பு அது மாதிரி இரு இருக்கிறதுனால இப்ப முக்கா வாசி பேர் இந்த மாதிரி ஒரு இதுக்கு க திருமணத்துக்கு இதுக்கு போது சொந்தத்துல ரொம்ப நெருங்கின சொந்தமா இருந்தாலு பரவால்ல ஏ கலு அந்த திரு அ திருமணத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்ணு போட்ருக்கிறது கூடோ அந்த கவரிங்கு செட் டாதா இருக்கு
இதால பல பிரச்சனைகளு வருது ஒரு வந்து கல்யாணத்துக்கு ஒரு பரிசா குடுக்குறாங்க இந்த மாரி இந்த இந்த இதல்லா தலையில இந்த காசு கட்டுறது அந்த மாரில்லா பண்ணுவாங்க அந்த மார் அந்த மார்ல்லா குடுக்ககுள்ள அது அது வந்து பவுன் மாரியே இருக்குறத கவரிங்ல குடுத்து அத போயிட்டு அவங்க கஷ்டத்துக்கு போய் அத போயி போய் கடையில போய் வி விக்கும் போது இது இது கவரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க அந்த மாரி விஷியங்களு நறையா நடக்குது இந்த பவுனுக்கும் கவரிங்குக்கும் வித்தியாச தெரியாம வந்தங்காலோ வந்ததுல இருந்து இந்த மாதிரி நெறையா க இது ஆகுது அந்த மாரி வந்து இப்ப வந்து நம்ம நல்ல விஷியத்துக்கு தங்கம் வந்து நம்மளுக்கு உதவியா இருக்கு இப்ப நம்ம ஒரு கஷ்டம்னா நம்மகிட்ட நகைனு ஒன்னு இருந்துச்சுன்னா போயிட்டு நம்ம வந்து அத அடமானம் வெச்சு நம்ப கஷ்டத்துக்கு அத இது பண்ணிக்கலா இப்போ நம் நம்பமளுக்கே ஒரு உடல் நிலை சரியில்ல பத்து ரூபாய் நம்ம கிட்ட கையில காசு இல்ல ஆனா நம்ப ஒரு கையில ஒரு மோதரமோ இல்ல கம்பலோ ஏதோ செயினோ நம்ப ஏதோ போட்டு இருந்தா அத வ வச்சுக் கூடோ நம்ம ஒடம்ப நம்ம பாத்துக்கலா அந்த அளவுக்கு அது ஒரு உதவிகரமாவு இருக்கு அதுல வந்து நம்மளுக்கு கெட்ட விஷயங்களு நெறைய இருக்கு நம்ம நல்ல விஷயத்துக்கு நம்ப பயன்படுத்துனா நம்மளுக்கு நல்லது
கண்டிப்பா அதுவே இது போக வந்து இந்த திருமண த்துல வரதட்சணை அப்படின்னு கேட்கறத கூட இந்த தங்கத்தை தா அதிகமா கேக்குறாங்க மத்த விஷியங்கள் கேட்டாலு தங்க எவ்வளவு போடுவீங்கன்னு கேட்டா ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல ஆ ஒரு இது விக்கிறதே வந்து பாத்தா அப்பெல்லா வந்து கம்மியா இருந்தது இப்போ ஒரு ஒரு பவுண் வாங்கனுனாலே நம்ம ஒரு லட்சத்து ஒரு ஒன்னே கால் ஒன்றரை லட்சோ அந்த மாதிரி ஒன்னே கால் லட்சோ எ இப்ப ஏறுது இறங்குதுன்னுல்லா நமக்கு தெரியாது அதனால கையிருப்பு வச்சிருக்கணு இப்போடைய விலைவாசியு அதிகரிக்கிறதுனால வீட்டு வீட்டு செலவையு ஒரு பக்கோ பாக்க முடியாது ஒரு பக்கோ பாத்தோனா இந்த நகை வாங்கறதுனால நாளைக்கு நம்மளுக்கு நல்லதுதா ஆனா வரதட்சணையா குடுத்து அ அளவுக்கு அதிகமா குடுக்கறதுனால இப்ப அதாவது அந்த பெண் வீட்டார்ல வந்து கஷ்டமா இருக்கலாம் அந்த ஒரு லட்சம் இப்ப இருக்க இப்ப இருக்க வெலைவாசிக்கு வாங்க முடியாததுனால கவரிங் தா வந்து போடுவாங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த நேரம் வைக்கும் போது அது கவரிங்கா தெரியு இதனால பல வீட்டுல அந்த சண்டைகள் வந்திருக்கு அப்ப வ அப்ப நீ தங்கம் போடலயா அப்டி அது ஒரு பல பிரச்சனைகள் வர தா செய்யு இந்த தங்கம் அப்டிங்கறதுனால இன்னொரு பக்க இதெல்லா வந்து சில பேர் இந்த முதலீடு வந்து தங்கத்துல வந்து போடுறாங்க அது ஒரு பக்க நல்லதா இல்ல கேட்டதா தெரில ஏன்னா இருக்கும் போது கட்டிடுறாங்க கட்டிட்டு இரு கும் போது வாங்கிக்கிறாங்க அது ஒரு சேமிப்பு மாதிரி தா சேமிச்சு வெச்சு கரட்டு வாங்குறாங்க அது ஒரு நல்ல பழக்கம் தா உம் இதே இது ந பல பேருக்கு அந்த பல இது இருக்கு எப்படி சம் அத அதாவது முதலீடு பண்ணலா தங்கமா இல்ல மத்த விஷயங்கள்ளையா சில இதெல்லா வந்து சொல்லிருக்காங்க இந்த இதுலே தங்கத்துல அதிகம் முதலீடு வந்து பண்ணாதீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு ஏத்த மாதிரி வ காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாறதுனால எத நம்பியு இருக்க முடியல
சேமிப்பு பண்ணலா ரொம்ப நம்ப நெறையா பண்ண பண்ணா நம்பளு நம்ம வந்து நம்ம லாஸாதா போய் ஆவோ கொஞ்சு திட்டமா பண்ணலா அதுக்கான திட்டங்களு நறையா இருக்கு இப்ப நீங்க தங்கோ வந்து டெய்லி டெய்லி சேமிக்கிற மாரிலா திட்டங்கள் இருக்கு இப்ப நம்ப ஆயிர ரூபா கட்டுனா ஒரு நாளைக்கு ஆய் ஒரு மாசத்துக்கு நம்ம ஆயிர ரூபா கட்டுனா ஒரு வருடம் ஃபுல்லா கழிச்சு நம்ப தங்கம் வாங்கிக்கலா அதெல்லா வந்து இப்போ ஒரு கல்யாணத்துக்கு பெண்களுக்கு தேவையான ஒரு விஷய இப்ப அந்த காலகட்டத்துல்லா வந்து பத்து பவுன் அஞ்சு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி குடுக்கர்தே பெரிய விஷ்யமா இந்துச்சு ஆனா இப்ப வந்து அம்பது பவுன் போட்டா கூடோ தேவைக்கு போட்டாங்க அப்புல்லா கழுத்து காதுக்கு அந்த மாரி போட்டாங்க ஆனா இப்போ அப்படி கடையாது ஓ செயின்னாலு பத்து செயினு அஞ்சு செயினு அந்த மாரி மோதறனாலும் கை வெரல் ஃபுல்லா மோதரோம் இந்த மாதிலாம் இப்போ நறைய மாறிட்டு வருது அதுக்கான சேம இப்ப திட்டங்குளு நறிய இருக்கு இப்ப மாச ஃபுல்லா கட்னா நம்புளுக்கு எதனா ஒரு கிஃப்ட் மாரி தராங்க அந்த மார்லா சேமிக்கிற மார்லா இப்ப வந்திடுச்சி கவறிங்கே நம்புளுக்கு அந்த மார்லா வந்து இப்ப குடுத்துட்டு வந்து வாங்கற மாரிலா இப்ப நறைய இருக்கு
ஆ அம்சுதா அது வந்து நம்மளுக்கு இந்த இதானி ஆ செயின் அதுன்னு அது இதுன்னுல நம்ம எடுத்து அப்புற இதே வந்து இப்ப ஆண்கள் எடுத்துக்கிட்டா அதிகமா இந்த வெள்ளி அந்த மாரி இததா வந்து போட்ருப்பாங்க தங்கம் வந்து ஒரு சில பேரு வந்து போட்ருப் பாங்க ஆ ஒரு சில பேர் வந் இன்னனா அத விரும்ப மாட்டாங்க ஆண்கள் அதிகமா விரும்ப மாட்டாங்க பெண்கள் தா வந்து தங்கத்த விரும்புவாங்க இப் இப்பா வந்து அ நறைய பேர் வந்து இந்த கையில போட்றதா இருக்கட்டும் இல்லன்னா அந்த கால் கொலுசு கூட சிறப் இப்டி சொல்லுவாங்க அந்த கால்ல கொலுசு வந்து அந்த தங்கத்த வந்து போடக்கூடாதுனு த எதோ ஒரு இது சொல்வாங்க தங்கத்த வந்து எங்க போட்டு அலங்கரிச்சு பாகக்கணுமோ அத அ நறைய பேர் அளவுக்கு மீறன ஒரு இதெல்லாம் வச்சிருப்பாங்க இந்த தங்கத்த தவிர்த்து அ இந்த வைரங்களா இருக்கட்டும் சில இதெல்லாம் சொல்லுவாங்க வைரங்கள் அது மாரி ஆ அடகு அதாவ்து தங்கம் வாங்கற்த விட அடகு வெக்கற்து ஒரு பக்க அதிகமா இருக்க ஆனா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ளுக்கு உதவியா இருக்கு இப்ப ஒரு ந பேங்க்ல வந்து கம்மி வட்டின் சொல்லி நம்ம அங்க வைக்கறது அப்டினு ஒரு எப்பியோ வாங்கின பொருள் ஒன்னு நம்ளுக்கு என்ன இதுனா அந்த பொருள் அது பொருளா இருக்கிறதுனால நம்ம எடுத்துட்டு போய் வச்சு அதுக்கு உண்டான அந்த மதிப் பீட நம்ம வாங்கிட்டு வந்து பணத்த அடுத்த அதுக்குண்டான அந்த வட்டிய வந்து நம்ம கட்டிக்கிறோ இதனால நம்ளுக் என்னதா எ ரெண்டு பக்கத் திலி ஒரு லாபம் இருக்கு இல்யா எப்ப கைல காசு இருக்கோ நம்ம அத மீட்டு எடுத்துக்லா
இப்ப அந்த மாரி செல பேருல இந்த பல்லு கூட தங்கத்துல போட்டிருக்காங்க நா என் கண் கூட நா அத நா பாத்துருக்கேன் என்னடா இது தங்கத்துக்கு இவ்ளோ ஒரு வேல்யூவான்ற மாரி எனக் ரொம்ப ஆச்சிரியப்பட்டே இந்த மாரி நறிய விஷ்யோ நீங்ளு பேச்னீங்க நானும் சொன்னே பேச்னதுக்கு ரொம்ப நன்றி
நன்றி